ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
என்ன பண்ற
நானா சும்மாதான் இருக்கேன் இப்பதான் தூங்கி எந்திரச்சே
நான் இப்பதான் ட்ரெஸ் வாங்குறது போயிட்டு வந்தேன்
ஆ வாங்கிட்டியா
ஆ வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்
உனக்கு புடிச்சிருந்துச்சா
ஆ எனக்கு புடிச்ச கலர் தான் இருந்தாலும் காசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு
ம் ம்
சேரி எடுத்துக்லான்ட்டு எடுத்துட்டு வந்துட்ட
ஆ அதுக்கென்ன உ ஃப்ரெண்ட்ஸ்தா இருக்காங்ளே நீ கேட்டதலா வாங்கீ தருக்கு
அதுதா அதுதா எனக்கு அப்டி இருக்காங்கதா ஆனா எல்லாத்துக்கு போய் கேட்டுட்ருக்க முடியாது திடீர் திடிர்னு ஒரு மாரி பேசறாங்க அதனால நா எது கேக்கறதுல்ல
ம் ம் அவங் சும்மா உங்கிட்ட இதா பண்ணிருப்பாங்க
எல்லாமே சும்மா எல்லாமே எல்லாமே எதுக்க சும்மா சும்மா சும்மாச்சும்மா அப்டினா என்ன
ஓ அந்த மாரியா
ஆமா
சேரி சேரி அப்ப பாத்து பாத்து பேசு சொல்ற ஒவ்வொன்னும்
அதுதா இப்ப அந்த கடைக் போயிட் வந்துட்ட நா வேனா அந்த கடைய உனக்கும் சொல்ற நீ வேன போய் பாரு நல்லா இருந்துச்சு எல்லாமே
ம் சேரி சொல்லு எ ஃப்ரெண்டுக்கு எடுக்றக்கு போற நானு ம் ம்
அடுத்த வாரம் வந்து ஒரு இதுக்கு வர போறோம் டூருக்கு காலேஜ்லருந்து கூட்டிட் போறாங்க
அஹ்ஹ
வந்து ட்ரெஸ் எடுக்லான்ட்டு போன
சேரி சேரி
உங்க காலேஜ்ல டூர் கூட்டிட் போலையா
எங்க காலேஜ்ல எங்க கூப்ட்டு போவாங்க அதே ஒரு ஆகாவளி காலேஜு ஏன்டா போய் சேந்தனுருக்கு
எதுமே வந்துட்டு எ காலேஜ் வந்து குடி போனாங்க
உம்
ஒரு நாலு கிளாஸ் இருக்கு
ஆஹ்
ஒன் டூ த்ரீ ஃபோர்னு
சேரி
அதுல வந்து எப்டினா ரெண் ரெண்டு கிளாஸ் சேந்து போற மாரிதா வந்து பேசிட்டாங்க
உம்
இப்ப ஒன்னும் டூவும் போயக்லா த்ரீயும் ஃபோரும் போயக்லா
சேரி
த்ரீக்கும் ஃபோர்க்கும் என்னனா நிறய பேர் இங்க தெரிஞ்ச சிவங்க வந்து ஒன்டூலதா இருக்காங்க இந்த மாரி சேந்துலா நாங்க வரமாட்டோம் அப்டிங்ற மாரி ஒன் டூ கேணுனா யார் கூடனாலு போய்க்லாம் அப்டிங்கறதுதா
ம்
ஒன் டூ ல தெரிஞ்ச நெறைய பேத்துக்கே வந்து த்ரீ ஃபோர்டி இருக்காங்க நெறைய பேரு
ஆ
இருந்தாலு ஒன் புள்ளங்ளே வரணுன் சொன்னாலுமே அந்த கிளாஸ்லருந்து அந்த த்ரீ ஃபோல்லக்குற புள்ளைங்க எதுமே இது பண்ணல
ஏ பண்ணல
அவங் கிளாஸு அவுங் கேட்டோ எல்லாமே கேக்குறாங்க ஆனா க்கே அந்த புள்ளைங்ளே கேக்ல கூட வரணுங்குற புள்ளைங்ளே கேக்ல நாங்க அப் புடி ஒன்னு வந்து அவுங் ங்கள எதும்மே என்ஜாய் பண்ண வுடாம நம்ம எதுப் பண்ண போறதில்ல நம்ம பாட்டுக் வந்தொமா நம்ம சுத்தி பாத்தொமா இருக் கமா அப்படிங்கறதுக்குதா
ம்
ஒரு மாரி ஓவரா எதுமே வேணா நா வரக்கூடாது நாங்க வரவே கூடாது அப்பிடி வந்தாலு சண்டதா வந்தாலு வந்து சண்டதா வர போகுது எதுக்கு வந்துட்டு அப்டின் அவங்களாவே நெனச்சு க்கறதெல்லாமே
அ ஹ
அதுது கடைசி வருஷ வேற ஒரு தடவ நெனச்சிருக்கலா இந்த மாரி அவுங்க போ முடியுமா இன்னொரு தடவ அப்டின்னு எதுவுமே நெனைக்காம பேர குடுத்து போயிட்டு வந்தாங் க
நா என்னங்கறே அ துல இருக்கங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதனா நீங் எ நீங்ளே கேட்ருக்லால அதுலந்து
இல்லெல்ல அப்பிடி ஒன்னு நாங்க இது பண்னுன் அவசியல்ல அதே வந்து ஏ அதே வந்து ஒன் டூ ல வந்து நாங்க யார கூப்பண்ணுன் நெனச்சுருந்தா நாங்க அவுங்க வரணுன் நாங்க நெனச்சுருந்தா நாங்க என்ன பண்ணிருந்துருப்போனா அவுங்க பேரையு குட்த்து அவுங்களுக் காசையு கட்டி அவுங்க வீட்லெயு பேசி வாங்க உங்களுக் புடிக்கலனாலு நீங்க வாங்கன் நாங்க சொல்லிருப்போ எங்களுக் புடிச்சே நாங்க போ கூப்புல்ல அப நாங் ஏ போயி என்னத்த பேசி என்னத்த சொல்றதுன் நாங்களு விட்டுட்டோ அதுக்கப்பற நாங்களே வந்து இந்த கிளாஸ்குள்ளயே ஒரு ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க சேந்து அங்க போயிட்டு வந்துட்டோ அதுக்கு மத்தவங்களெலா கே ட்டோ எல்லாமே பண்ணோ வர சொன்னோ அது அவுங்க வர இல்ல ஏன்னா எத்தன தரவ போவாங்க ஒரு ஒரு இதா போனாதா அவங்களுக்கு புடிக் கிது
ஓ
அதனால நாங்களு அப்டியே விட்டுட்டோ ஆனா நெனச்சாலு எங்களால போ முடியாது அது வேற அ ஆனா இப்ப நாலஞ்சு பேரா போறது எப்டி வேணா போய்க்கிலா இப்ப நெனைச்சக்கூட நாளைக்கு வாங்க நாலஞ்சு பேருனா செரி இங்க பக்கத்துலதான இருக்கோனு வந்துருவாங்க
ம்
இனி வந்து கிளாஸ்ல போயி எல்லாருமே வாங்க இப்ப வந்து எல்லா இதுமே சேந்து போலா பஸ் புடிக்கலா அப்டின்னா அதெல்லா முடியாதுதா அவங்க அப்பவே ஒரு தடவ யோசிச்சிருக்லா
சேரி விடுங்க ம் எங்க வீட்ல டி வி ரிப்பேரா இருந்து சொல்லுங்
ஆமா
ம் அது வந்துட்டு எந்த பிரச்னையு இல்ல எங்க பாட்டி வந்துட்டு எதோ அமுத்தி விட்டுட்டாங்க போல
இல்ல ரிமோட் எதோ சரியில்லன் சொல்லி டிங்க
அப்பிடி சரியில்லன் சொல்லிதா எடுத்துட் போய் பாத்தாங்க ஆனா அங்க வந்துட்டு ஒர்க் ஆகுது வீட்டுலதா ஒர்க் ஆகுல அப்பற வந்து நேத்து ஏதேதோ பண்ணி வந்துருச்சு
சேரி வந்தா ஓகேதா
ம் அதுக்கு என்னாச்சு செரி செரி ஓடாம இருந்துச்சுல ஃபஸ்ட் நாள் அந்தன்னிக்கு அந்த அன்னைக்கு என்னாச்சுனா இந்த மாதிரி
ஒரு நாள் போடாம இரு க்றதுல என்ன இருக்கு
ம் அந்த அன்னிக்கி என்ன ஆச்சுனா நாங்க வந்து பேசிட்ருந்தோ எப்பிடி இதாச்சு அப்டின்னு பேசிட்ருந்தோ அப்ப கேட்டோ எப்டி என்ன பண்ணிங்க அப்டினு அதுக்கு வந்துட்டு அ எது பண்ல ரிமோட்லதா இது பண்ண அப்டின் சொன்னாங்க நாங்ளு விட்டுட்டோ கொஞ்ச நேர கழிச்சு அவங்களே அழுது
இதுல அழுகறக்கு என்ன இருக்கு என்ன பண்றதுன் கேக் கறதுல தப்பில்லியே
அதுதா அப்ற வந்து
அத வந்து என்னன் செரி பண்ண முடியு
அதுதா அப்பற என்னாச்சு அ எங்க தாத்தா வந்துட்டு இப்டி இருக்கவுங்க வீட்லயே இப்பிடி நீ அழுகுற அவங்க எதுமே சொல்லாம அப்டின்லா புடிச்சு திட்டி உட்டாரு விட்டாரு
இல்ல அவரு ரொம்ப நல்லவர்லா கெடையாது உத்தவர் கெடையாது நா என்ன சொல்றன்னா இப் ப நீங்க பாக்றிங்க பண்றிங்க இவ்ளோ இது இருக்கு இனி உங்க பாட்டி அழுது அத வந்து உங்க அப்பா பாத்து அதுக்கு ஏ இப்டி கேட்டிங்க அதுக்கு ஒரு சண்ட வந்து எங்கம்மாவ கொடும படுத் றிங்கன் பண்ணுவாரு அவங்களுக்கா தெரியுணு இந்த மாரி நா எதுவு பண்ண கூடாது அவங்க ரிமோட் எதோ ஸ சரி ஆகலனா அது கேக்கறதுல என்ன இருக்கு ஆமா இத அமித்திட்டே அது என்னன் பாருங்க அப்பதான அடுத்த தடவ பாக்க முடியு
அதனால நாங்க என்ன பண்ணோ நாங்க கேக்கவே இல்ல எங்கப்பா முன்னாடிதா இது எல்லாமே நடந்துச்சு
நல்ல வேல நீங்க உங்க அப்பா முன்னாடி பண்ணீங்க தனியா இருக்கும்போது நீயு உங்க அம்மாவு இருக்கும்போது பண்ணிருந்திங்னா இப்ப நடந்திருக்றதே வேற
இப்ப வீடு சுத்தம் பண்ணுனு இப்ப என்ன இது லீவ் அன்னைக் பண்லால நேத்தெல்லா இழுத்து போட்டு எங்க அம்மாவ புடிச்சு திட்டு திட்டுன்
ஓ நேத்துமா
தும்தா
இல்ல இல்ல இப்பவ அவங்க இருக்காங்க ஒடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னுதா நீங்க முன்னாடி எல்லாமே மாத்தி வச்சிருப்பீங்க
ம் அப்ப அப்டித்தா இரு க்கு வீடு
க்கு அவங்க இருக்குற வரைக்கு அப்டிதா இருக்கு எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாதா தெரியு
ம்
து இப்போ எங்கயாவது போகணு வரணு நியூஸ் பேப்பர்லா படிக்னு எல்லாமே பக்கத்துல பக்கத்துல வச்சு கசகசகசனே இருக் க்கு இப்ப வந்து இத்தனநாள் பண்ணாததா இப்ப வந்து பண்ணா அப்ப அவங்கதா நெனைக்கதா செய்வாங்க
ஆஹ அவங்க எதுவு நெனைக்கிறக்கு இல்ல இப்ப எதுக்கு இவங்க சுத்தம் பண்றாங்னா கோயிலு போறக்கு
கோயிலுக்கு போறக்கு வந்து அது மேலலா சுத்தம் பண்ணணுங்கிறதில்ல வீடு ஃபுல்லா கூட்டி தொடைச்சு வீட்ட சுத்தமா வெச்சிருந்தாலே போது தனி கறியு சாப்டாமயே இந்த மாரி அப்டி என்ன நீங்க ஒண்ணு வீட்டுக்கு பெயிண்ட எல்லா அடிக்க போறது இல்லல்ல
ஆஹ
ஆ இதெல்லா அவங்க அவங்களுக்கா தெரியுணு
அதா சொல்லியாச்சு அதுக்குதா நேத்து சொல்லிட்டு சரியான இங்க இது சண்ட
செரி விடுக்கா அவங்களா எப்ப வந்து புடிச்சுக்கிறாங்களோ அப்பதா இதாகு
ம் நா படுத்துச்சுமந்த
இருந்தாலு உங்க பாட்டி ரொம்ப வந்து அழுகுறாங்க
ம் எப்ப பாத்தாலு தண்ணி கொடத்த கண்லயே வெச்சுட்ருக்குது
இல்ல அது வந்து எப்பயுமே வந்து உங்க அப்பா இப்டி சிரிச்சுட்டே இருப்பாங்கறது கெடையாது எப்ப வேணா ந்தாளுக்கு அது தப்பா தோணலா
ம் நேத்து என்னாச்சு நாங்க இங்க சித்தப்பாட்ட ஒருத்தவங்க கிட்ட பேசாம இருக்கோல்ல
ஆமாமா அவங்க பாட்டி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஓ செர் செரி ஆமா ஆமா ஆமா அவங்களுக்கு கூட ரெண்டு பிள்ளைங்க இருக்குன் சொன்னிங்கல்ல. செரி செரி
அவங்க அவங்கள பத்தி அப்பா பேசிட்ருந்தாரு பழசெல்லா நா எவ்ளோ பண்ணிருக்கே அப்படிலா
எதுக்கு இப்பயு பண்ணி காட்டுனதெல்லா சொல்லணு
ஆஹ் அது எப்பவுமே அப்படித்தான் ஆனா அவங்க வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதோ ஏதோ பேசப்பய் ஏத ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்க தாதாக்கு கேக் கலைப்பா இது உம் காது கேட்காதுக்கு மிஷின் வைப்பாங்கல்ல அது வைக்கறிறது இலல்
ஓ சரி சரி
க்கல கேட்காதுன. அதனால நீ கேட்டுட்டு இருந்தால என்னனன்னு பாட்டி அமைதியா இருங்க. ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லைன்னு சொல்லிருச்சு காத்தா வெளியே வந்து உட்காந்துட்டு என்கிட்ட காது கேட்காதுனாலும் ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேக்கிறீங்கல்ல. யாருமே இல்ல என்னை யாருமே காணக்கல சேத்தக்கந்துல தலுமே
அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அத சொல்லியிருப்பாரு. நீங்க பேசுறது வந்து அவரு கேட்காம பேசணும்னா அந்த விஷயத்த எதுக்கு நீங்க வீட்டுல பேசுறீங்க. உங்க அப்பா அம்மாலும் நல்லாாதானே இருக்காங்க. இல்ல அப்பயோ உங்க பாட்டி வந்து எதுவும் இல்ல எதுவும் இல்லன்னு எதுக்கு சொல்றாங்க.
அதுதான் அதை வந்துட்டு சொன்னா இப்ப அவர் வந்து ஏன் வந்து பைதி பேசுறீங்கன்னா அவர் ஏதோ சத்தம் போடுவார்ல அது வந்து அதான் நம்ம எத ஸ் சொல்ல முடியாதாச்சே
அப்ப விட அவங்க அப்பாவ அவங்க அப்பாவ அவங்களே ஒரு மாதிரி சங்கடப்படு இருக்காங்க அது நம எதுமே ஸ்
எனக்கு நேத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால எகிட்டதான் வந்து கேட் தாரு
ஏன்னா நீயாது சொல்லுவியான்னு சொல்லிதான். ஏன்னா அவங்க உங்க அம்மா அப்பாவும் கண்டிப்பா கேட்டன் இல்லலை. எது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சண்டை வர
உம் அப்ப வந்து தா தாத்தா வந்த உட டனே வந்துட்டு கேட்டுட்டு இருந்தாரு இந்த மாதிரி எப்போ இந்த கடைக்கு போகனும் டிவி ரிப்பேர் கடைக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு அப்ப அப்பா வந்துட்டு பதில் சொல்லிட்டுதான் இருந்தாரு ஒரு கேட்கல அதனால நான் எப்ப போணும் போணும்ன்னு கேட்டுட்டு இருக்கே பதிலே சொல்ல மாட்டேக்கிறீங்க நீங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் இல்ல அவரு அதுக்கு
ஒரே நிமிஷம் வெயிட் பண்றியா நான் உனக்கு கால் பண்றேன் இல்ல ஒரு கால் வருது அதனால தான்
சரி சரி பேசிட்டு வா ஆஹ் பேசிட்டு வா